ஹலோ
வணக்கோம்
வணக்க எப்பிடி இருக்கீங்க
எப்பிடி இருக்கி ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இ கீங்கோ
நா நல்லார்கே
சாப்ட்டீங்களா
இல்ல இனிமேதா சமைச்சிட்ருக்கே இன்னு முடிக்கில
ஓ நீங்களே சமைச்சிட்டு இருக்கீங்களா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கோ சூப்பர் சூப் ப்பர் நல்ல விஷ்யோ
ம்
ன்னா செஞ்சி
ம் சாம்பார் வெ வெச்சிருக்கே குக்கர்ல அது வாட் டாயிட்ருக் மீன் வாயில் நம்ம அதுக்குள்ளே நமக் ஸ்சிக்கலா
ம் ம்ம் ம் பரவாலிங்கோ ரெசிபி என்னென்னங்கோ போடுவீங்கோ சாம்பாருக்கு
ட்ராங் சாம்பார்ல நம்ம நார்மலா என்னா நா இன்னிகு முருங்கா போட் ட்ருக்க இன்னிக்கு
இல்ல என்னா பருப்பு எடுத்த உன்னே முருங்காதா போடுவீங்களா என்னா பருப்
இல்ல இல்ல இல்ல தோரம் பருப்- தோரம் பருப்பு
பரவால்லியே கரெக்ட்டா சொல்றீங்ளே ஆ ஹஹ்ஹ ஹ இல்ல ஆல்மோஸ்ட் ஜென்ஸ் அவ்ளொ தெரியாதே அதுக்குதா கேட்ட நானு
இல்லல்ல துவரம் பருப்பு ம் வேற வெங்காயொ தக்காளி பச்ச மெளகா பூண்டு ம் அவ்ளதா அப்டே நா இதுலயே நா இதயு சேத்துடுவே முருங்காவயு சேத்துருவே ட்டு வெள்ளமே ஆகிட்டோன்ன ஆ
எப்டி கத்துகிட்
அப்பா அப்பா மூல்யமாதா அப்பாக்கு நல்லா தெரியு அவர் மூல்யமாதா எனக்கு தெரிஞ்சது
இல்ல நல்ல விஷ்யந்தாங்க கத்துக்கற்து ஏனா ஃபியூச்செர்ல வந்து யூஸ் ஆவு கொஞ்ச வொய்ஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்லா கத்துக்கற்து ஒரு இதுதானெ அவுங்க ஒருத்தரே கஷ்டபடும்மோ து நீங்ளு கொஞ்சொ அப்டியே ஹெல்ப் பண்ணி செஞ்சு குடுக்கற்து ஒரு ஒரு அவுங்ளுக் ஒடம் முடில எதோ ஒன்னுன்றப்ப நீங் செய்லா இல்லியா ஆமா எங்க வீட்லலா பாத்தாக்கா எங்க வீட்டுக்காரர்லால அவ்ளவா தெரியாது ஆ பட் எப்பயாச்சு சம் டைம்ஸ் வெள்ள சாத மட்டு வ ச்சு வப்பாரு
ஏ வெள்ள சாதொன்னா அவ்ளோ ஈ
அதுவே வக்க மாட் டாருல்ல அதுவே வ க்கிற்து பெரிய மேட்டர் தா எங்களுக்கு அதனால அது மட்டு குக்கர்ல ஒ ரே ஒரு நாள் எங்யோ வெளிய போயிட்டு இருந்தென்னா அது ஒன்னு ட்ரை பண்ணி குக்கர்ல அந்த கரெக்டா தண்ணி போட் ட்டு எனை கேக்காம வடு ச்சு வச்சிந்தார் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருன்ச்சு எனக்கு டயர்டா வெளிய போயிட்டு வரும் போது சரி ரெடியா இருக்கா கிரேவி அதுக்குள்ள எதாச்சு ஒரு கிரேவி சிக்கன் எதாச்சு ரெடி பண்ணிர்லான்ட்டு அன்னக்கி சண்டே வேற விட்டுட்டு போயிட்டுந்தே நை ட்டுக்கிழமை அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ல்லா அப்புறோ வந்து சரி ரைஸ் எப்பிடி ஆயி ட்டுன்னுனால கடகடனு கிரேவி ரெடி பண்ணி அப்புறோ சாப்டோ அதனால இப்போ நம்ம தெரிஞ்சி வச்சிருந்தா அவர் வரத்துக்குள்ள ரெடி கூட பண்ணிட்டா நம்ம வந்து அப்பிடியே சாப்டரலா இல்லையா டயடுத்தன் அதுக்காக கே ஆமா நல்ல விஷயோ அப்பிடின்ன நானு அதெல்லா வந்து அந்த நல்லா இதெல்லா ஒரு நல்ல இதுதா சேரிங்கனாக்க
இல்ல அது மட்டு செய்ய மாட்டே வ சப்பாத்தியு செய்வே பரோட்டாவு செய்வே ஆலு பரோட்டா இல்லனா காலிஃபிர பரோட்டா இந்த மாரிலா கொஞ்சோ கொஞ்சோ டிஷ் பண்ண தெரியு
சாம ஆலு பரோட்டல்லா எப்பிடி கத்துக்கிட்டீங்கோ
அதா எங்க அப்பா தா ஏன்னா அவரு கேட்டரிங் தா அவரு நல்லா தெரியு
ஓ அதனால வந்து சூப்பராப் ப்போ எனக்கு சூப்பரா சொல்லி் குடுங்களே ஆளு பரோட்டலா செய்வே வராது நா வந்து நா த்து சைடுல சும்மா ஒரு டைம் இருந்தே ஆ அங்க வந்து ஆளு பரோட்டா இதெல்லா செய்வாங்க சூப்பரா பண்ணுவாங்க ஆனா வந்து நா கத்துக்கல ஜஸ் ட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க குடுத்தா சாப்டுவே பாப்பே ஆனா கத்துக்கல
ஓகே
புடிக்குதா ஆனா ட்ரை பண்றது இல்ல சரி டைமே இதுவே கரெக்டா இருக்குமே பசங்களுக்குல்லா ரெடி பண்ணி
அது கொஞ்சோ டைம் ஆவு ஆமா
டைம் எடுத்து ஃப்ரீ டைம்ல தா அத பண்ண முடியு அதனால அப்பிடியே எசலு மோ ட்ரை பண்ணுவோ பாக்கலா நல்லா இருந்தாக்க
நம்ம சப்பாத்தி பண்ற மாரிதா அதனல்ல மாவு மெஸ் ஆ எப்டி சொல்றது பாவோ வந்து நீங்க நல்லா பெசைக்கிறதுல தா இருக்கு அப்போதா அது கரெக்டா அதோட ஷேப் வரு சாஃப்ட்டாவு இருக்கு எதுமே கெடையாது டிதா ந ஆ உப்புலா யூஸ் பண்ணவே மாட்டே தண்ணி தா போடு தண்ணி வ வச்சுதா அத நல்லா பசைவே இன்னோ நார்மல் வாட்டர்
ஆ ஓகே ஆ இந்த ஆளு வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அது அப்டியே உப்பு
அத நல்லா ஸ்மாஷ் பண்ணி அத நம்ம தண்ணியா வச்சுக்கணு அதுல வந்து என்ன பண்ணும்னா உப்பு அப்பறோ பச்ச மொளகா நீங்க பச்ச மிளகா கூட போடலா இல்லன்னா ஆ பவுடர் கூட போடலா அந்த பச்ச மிளகா பவுடர் ஒன்னு அது கூட போடலா சில்லி பவுடரு ஆமா மிளகாய்த்தூள் இல்ல பெப்பர் கூட நீங்க போடலா பெப்பர் போட்டீங்கன்னா இன்னு கொஞ்சோ நல்லா சூப்பரா வரு ஆ ஜிஞ்சர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கொஞ்சோண்டு போட்டீங்கன்னா இன்னு கொஞ்ச இதா அ நல்லா இரு கரம் மசாலா போடுங்க போடுங்க அதுக்கப்றோ டர்மரிக்கு டர்மரிக் தனியா தூள் இதெல்லா சாட் மசாலா போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிடு
ஆஹா இல்ல ஒரு வேல எல்லா இதூளு போடணுன்னு சொல்லிட்டுவிங்களே என்னன்னு தா கேட்டே டெஸ்ட் பண்றதுக்காக உ சரி ஓகே
போட்டீங்கன்னா அதுதா அது டேஸ்ட்ஏ சுத்தமா மாறிடு
சரி சரி கண்டிப்பா நா ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரெசிபி நான் வந்து நல்லா நா நா நா வந்து நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு சொல்றே
உ அந்த மாவு பெசயற்துல மட்டு தந்தா இருக்கு அந்த சாஃப்ட்னஸ் வர
ஆமாங்க அது நம்ம எந்த அளவுக்கு பேசிறோமோ அந்த அளவுக்கு சூப்பரா வரு அது உண்மதா நீங்க சொல்றது ம் ஆமாமையேனு பர்ஸ்ட்ட்ல்லா பாத்தீங்கன்னா சு த்தமா நல்லாவே வராது ஆ சப்பாத்தி ஷேப்பே இந்த மாரில்லா இருக்குத் ட்டே இருப்பே எங்க வீட்டுக்கார் ஃபோட்டோ ஏத்தி எல்லா அவக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ட சப்பாத் த்தி ஒ டிஃப்ரெண்டா இருக்கு டிஃப்ரொண்ட்டா இருக்கு அப்புறமா பொறுமையா அப்பிடியே பாத்து ஒவ்வொரு த்துரு வீட்டியா ப்ரெண்ட்ஸ் அங்க ஃபுல்லா அவங்க வீட்டுல எல்லா சூப்பரா தேபாங்க ப்பிடி அந்த தவா இவ்வளோ பெருசா இருக்கு அவ்ளோ பெருசா தேய்ச்சி அவ்ளோ நல்லா அப்பிடியே ஒ ப்பிடி வரு அப்டே ஆனா ஆசயா இருக்கு என்னால டிரை பண்ண முடியாது மாவு அந்த மாவதா நா தா சரியா பெசயமாட் டைன்ல அது ட்டுனால அந்த லேயரே வராது எனக்கு அத பெசஞ்சாதா நீங்க சொன்ன போல அது அப்புற அப்புறோ தா எனக்கு புரிய வன்ச்சி ஓ நம்ம மாவு எந்த அளவுக்கு பேசு ஆ அது ஸ்டார்ட்டிங்ல யாருக்கா இருக்கட்டு சமைக்க தெரியாது இல்லையா அதனால ஸ்டார்ட்டிங் அப்பிடிதா செய்வே அதனால அது வந்து ஷேப்பும் மாறுதேய்க்கு வராது ஆ எப்பிடிடா கடவுளே எப்பிடின்ட்டுன்னு எதோ ஒன்ல்லா செஞ்சிப் போட்டுருக் க்க அப்புறோ தா இவர் வச்சி அப்புறமா எல்லாருக்கு காட்டு எங்கப்பாரங்க சமைச்சிருக்குது எங்க வீட்டுல அவ அப்பிடியே இந்த ஸ்டார் இது மாரி எல்லா வரு எல்லா ஷேப்லயு வரு எங்க வீட்ல சப்பாத்தி அப்பிடின்ட்டுனே அப்புறோ அப்புறோ அப்புறமா ஒரு நாள் மாவு பேசஞ்சி வச்சிருந்த ப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கோ அப்பிடியே பாத்துட்டு ஐய் அய்யோ இன்ன இப்பிடியே தைச்சிருவீங்களா நீங்கோ மாவு இவ்வளதானா நீங் பெசிருது அப்பிடின்னாங் ஆமா இவ்வளதா பேசுங்கு இப்பிடிதா அப்புறோ அவங்கதா இன்னு அத நல்லா இதுவா பண்ணி சாப்ட்டா பண்ணி அது வந்து அப்பிடியே நைஸ் த ஷைனிங்கா வர அளவுக்கு ஆ தேச் சி எனக்கு வந்து ஆமா இது பண்ணி ஆ காட்னாங்கொ அதுலந்து அப்டியே நா கொஞ்சொ ரொட்டீனா அப்டியே கத்துக்க ஆரம்பிச்சு அப்ற இப்போ ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சுட்டே நா சப்பாத்தின்றது டக்குன் முடியு அப்டின்ற அளவுக்கு போ சப்பாத்தி ஃபஸ் ட்டு சப்பாத்தீங்னா வா அ யோ ம் நல்ல விஷ்யொ மாவுலா எப்டி நீங்க தனியா இருக்கீங்ளா வீட்லயேவா
இல்லெல்ல நா கடைல தா மாவு வாங்கனு
ஓ ரெடிமேடா வாங்கி அப்டி தோச ஊத்திக்கிற்து எப்ப வேணுமோ அதுக்கு கிரேவி எ ல்லா உனக்கு
கிரேவின் இல்ல சாம்பார் வச்சது இருந்துச்சுனா அத வச்சு சாப்ட்ருவே இல்லனா நா புதினா சட்னி செஞ்சு
ஆ எதோ ஒன்னு அப்டே ரெடி பண்ணிடுவீங்கொ அஹ நல்ல நல்ல விஷ்யொந்தா சாம்பாரு புதினா சட்னி எல்லா இவ்ளோ அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாந்தா செய்றீங்கொ பிரியாணி இதெல்லா
ஆ சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கே மட்டன் கூட செஞ்சிருக்கே
ஆ செம செம ஆல்மோஸ்ட்டு தா எல்லாமே வருது எல்லா தா கத்துன்னு இருக்கீங்களே பரவால்லயே நா கூட எதோ கொஞ்ச டிஷஸ் ராங்காயிருச்சு ஆஹ சே அஹா அ பரவால்ல பெஸ்ட்டா செய் றதுனா எது? உங்க பக்கொ ஆனா பிரியாணி வந்து ரொம்ப உங்க பக்கொ வந்து பிரியாணி செய்ற இந்த மாரியெல்லா நாங்க என்னா செஞ்சாலுமே டேஸ்ட்டே வர மாட்டென்து
ம்
ஸ்பெஷலா எதுவு நீங்கொ போட்றீங்கோ ஆனா சொல்றதில்ல அந்த சீக்ரெட் எங்களுக்குல்லா அதுக்குதா எங்களுக்கெல்லா இருக்குது அப்டே அந்த பிரியாணியா ஓகே அப்டின்ற அளவுக் உண்ம தான
ஐய்யய்யல் அது அப்டிலா கெடையாது எங்க அப்பா வந்து இதுல ஆ நாங்க முஸ் முஸ்லீம்மு
அதுதான் அதுதான் சொல்றேன் உங்க பிரியாணி தான் எல்லாரும் பேன்ஸா இருக்காங்க இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு அதுக்காக தா நான் சொல்லினு இருக்கே பிரியாணி எங்களுக்கெல்லாம் அப்படியே அதுல இன்வால்வாயி எ என்னதா நாங்க செய்யிட்டோ ஆ அந்த அத அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லன்ற மாரி ஆ அவுங்க பிரியாணியா அப்டியா பாய் வீட் பிரியாணிய செமையா இருக்கும் அப்டின்ற மாரிதான் பேசுவாங்கோ அதுக்குதான் சொல்ற அப்புறம் இதே மாரி இந்த ஆம்பூர் போயிட்டாலும் பிரியாணி மிஸ் பண்ணவே மாட்டே ஆம்பூர் பிரியாணி பேமஸ்சு ஆமா ஆ அங்கயு அவ்ளோதா ரொம்ப விரும்பி எப்போ போனாலுமே அடம் புடிச்சினா கூட பிரியாணி சாப்ட்டே ஆவுனுனு ஸ்டார் பிரியாணி சாப்ட்டுட்டு வந்துருவோம் அந்த டேஸ்ட்டு இங்க எங்கயுமே வ ர மாட்டேந்து சாப்ட்டு பழகிட்டதுனால
ம் ம் கரெட்டு
ஃபேவரேட்டு எனக்குலா அது ரொம்பவே அங்க சாப்பறதுன்றது
எங்கள்து வந்து வேற மாரி குஜராத்தி ஸ்பெஷல்ல பண்ணுவாரு எப்டின்னா ஆ சாப்பாடு வந்து வடிச்சிட்டு அத தனியா தண்ணியிலா வெளிய எடுத்து
அது ஹைதராபாத் தானே ஹைதராபாத் கூட அப்டிதான செய்வாங்க
அது மிக்ஸ் பண்ணாம
ஆமா தனியா அதிலே ம் ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டுருணும் பட்ட லவங்கம் இதெல்லாம் வந்து அந்த ரைஸ்ல போட்டு வடி ச்சி எடுத்துட்டு ஆ வெங்காயம் வந்து ஃபிரை பண்ணி எடுத்து
ஆமா கரெட்டு
ஆ எப்டி சொன்னே அப்போ நான் நல்லா சமைக்கிறன்னு இப்போ புரூப் ஆயிருச்சா அப்புறோ ஆணியனு புரியில ஹலோ ஹலோ
ஹலோ வாய்ஸ்
கே ஆ கேக்குது எனக்கு கேக்குது எனக்கு கேக்குது என் வாய்ஸ் கேக்குது ஹலோ உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது ஹலோ